ஒ
ஆ சொல்லுங்க
ம் எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கங்க வீடல எல்லா நல்லா இருக்காங்ளாங்க
ம் நல்லா இருக்காங்க உங்க வீட்ட நல்லா
ம் நல்லா இருக்காங்க
ம்
உங்ளுக்கு எத்தன பசங்கங்க மேரேஜ் ஆயிச்சிங்ளா
ம் மேரேஜ் ஆயிச்சிங்க எனக் ரெண்டு பாப்பாங்க ங்க உங்ளுக்கு எத்தன பசங்க
எங்ளுகு ரெண்டு பொண்ணு
ஓ சேரி சேரி ம் என்ன பண்றீங்
உங்க பாப்பாங்க என்ன பண்றாங்க
எங்க பாப்பாங்க ஒருத்தர் செவன்த் படிக்றாங்க
ம்
இன்னொருத்தரு சிக்த் படிக்கிறாங் ம் நீங்க உங்க பசங்க என்ன பண்றாங்க
எங்க பொண்ணுங்க ரெண்டும் மேரேஜ் ஆயிச்சிங்க
ஓஹோ
ம்
ம் சர்க் ஏதாச்சு போறாங்களா
ம் ஒர்த்தவங்க டீச்சரா இருக்காங்க
ம்
ஓர்த்தவங்க போஸ்ட்ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க
ம் ம் பரவாயில்லயே ரெண்டு பேரும் வேலைக் பேறா ம் ஓகே ஓகே
நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க
நா வந்து ஸ்கூல்ல தாங்க ஒர்க் பண்லா
ஓ
ம் ஏன்டா ஸ்கூல் வேலைக்கு போறோன்ற மாரி இருக்கு
ஓ ஏ அப்டி நெனைக்கிறீங்க
ஏதோ நீ வேல கெடைச்சிச்சுன்ட்டு போன அதுனால பெரிய சீனியர் ஜூனியர்ன்னு வெச்சி அறுக்குறாங்க
ம் ஏ நீங்க வேற எதுவு ட்ரை பண்லீங்ளா கவுர்மெண்ட் வேலைக்கு அந்த மாரி
அது ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்குறோ யாருங்க எப்ப செலக்ட் பண்றாங்க
ம்
எல்லோ எக்ஸாம் எழுதினாங்லு ஒண்ணு வர்ல பண்ணிட்டு போனா அதுக்கு மேல அங்க கொஷ்ன் கேக்குறாங்க அப்டி போனா நாங்க போய் படிக்க இன்ட்ரெஸ்ட் உக்கார முடியுது
ஓ
நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போறப்ப வேற மாரி கொஸ்ன் கேக்றாங்க
ம்
அதனாலயே அத நம்ம இங்கயே விட்டு போயிரோ
ம்
லாஸ்ட் டைம் ஒரு மாரி கொஸ்டின் ஒன் மார்க் கொஸின்ல கேட்டு வச்சிருந்தது இப்ப பாத்தா பேறா பேறாவா இருக்கு கேட்டு வச்சிருக்கா அந்த கொஸ்டின் படிக்கவே அந்த டைமே செரியா ஒன்னு பாதி கொஸ்டின்க்கு மேல அட்டென் பண்றது கஷ்டோ
ஓ ஓ ரொம்ப டஃப் ஆயிடுச்சோ
ஆமாங்க ஃபஸ்ட்டே ஸ்லோவா போயிட்டே இருந்துச்சு கடைசிய பாத்தா டைம் போறதே தெரிலங்க
ஆமா
அப்றோ கட கட கடன்னு படிச்சி படிச்சி படிச்சி போட வேண்டியதா போச்சு
ம் ம் எத்தன எக்ஸாம்லா அட்டன் பண்ணிருக்கீங்க
நெறைய எக்ஸாம் பண்ணிருக்கங்க டீச்சர்காக அப்றோ கலெக்டர் ஆஃபீஸ்ல படிக்கிறது
ம் ம்
அப்றோ தாசில்தார் ஆஃபீஸ்ல அதுக்கு அந்த மாரி எதுவு விட்றதுல்ல பேய்ட்டுருக்கங்
ம்
எல்லா ஈஸியா சொல்லிர்றாங்க போங்க போங்கனு கெடைக்கு கெடைக் அந்த எடதுல வந்து இருந்து
நம்ப ஒர்க் அவுட் தா நெறைய வைக்க வேண்டியதா இருக்கு
ஆமாங்க நெறைய வச்சிட்டே இருக்குணுங்க அப்டியே அது மேரி எக்ஸாம் பண்ணோ ஆ அத பாஸ் பண்ணுனா வேற எந்த ஒர்க்கு பண்ணக்கூடாது
ம்
ஒன்னு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு ஃபுல்லா படிச்சிட்டே இருக்குணு இல்லியா வேலைக்கு த வீட்ல ஒக்காந்து படிச்சிட்டே இருக்கு
அ ம்
அதுக்காக அதையு விட முடியாது
ம்
வேலைக்கு போனாதா நமக்கு இருக்கு
ம் ம் ஆக மொத்தோ வேல கெடைக்கல இன்னு யாருக்கு அந்த மாரி
ஆமா தெரிஞ்ச வரைக்கு யாருக்கு கெடைக்ல எல்லா சொல்றாங்களே தவுர இது வரைக்கு யாருக்கு கெடைக்
நான்தா
நீங்க எதாவது சின்ன வயசுல உங்க ஃபேமிலியோட டூர் போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கோங்க
அப்டிங்ளா
அப்பா அம்மானா நெறைய கூட்டிட் போவாங்க அப்பல்லா
ம் ஹும் எங்கெங்க போயிருக்கிங்க
கேர்ளா கர்நாடகா மைசூரு
ஓ ஓகே ஓகே
ம்
யாருக்கு அப்பா அம்மா மட்டு போவீங்ளா
ஆமாம்மா
ம் ம் உங்க கூட பொறந்தவுங்க
ம் வருவாங்க அப்ப சின்ன சின்ன ஏஜு தான சிஸ்டரு ம்
செரிங்க செரி நீங்க சிஸ்டரு மட்டுங்களா சேர் வேற எதுவு இல்லைங்களா ம் எப்டி ஜாலியா இருப்பீங்களா டூர்
ஆ ஜாலியா என்ஜாய் பண்
ம் ம் சேரி சேரி உங்களுக்கு அப்பா அம்மால அவுங்க ரெண்டு பேர்ல யாருங்க பிடிக்கு
உஹம் ரெண்டு பேருமே புடிக்கு
ம் சேரி சேரி சிஸ்டர்ன்றீங்க எப்டி ஃப்ரெண்டா இருப்பீங்களா இல்ல எப்டி எந்த மாரி இருக்கீங்க
சிஸ்டர்னா கொஞ்ச இதுவாதா இருப்போ அவ்ளோவா கெடையாது
ம் ம் சின்ன வயசுல இருந்தே அப்டிதானா இல்ல இப்போவா
ஆமா சின்ன வயசுல இருந்து அப்டிதா
ம் ம்
ம் எனக்கு புடிச்சது ரொம்ப எங்க ஆயாதா புடிக்கு
ஓ ஓ செரி மேம் ரொம்ப பண்றீங்க மேடம் அதுனால
ம் ம்
ம் ம் அவுங்க கூட எதுவு வெளியேல்லா போயிருக்கீங்கன்னா
ஆ போயிருக்கோங்க
ம் ம் அவுங்களு வந்துருக்காங்களா டூர்க்குலா
ம் டூருக்கு வருவாங்க
ம்
சின்ன வய்சுல ஊருக்கெல்லா கூட்டிட் போவாங்க
சாப்டிங்ளா செரி செரி உம் பீச்சுக்கு போற பழக்கலா இருக்குங்ளா உங்குளுக்கு
ஓ போவுமே
எங்க போயிருக்கீங்க
எங்க வீட்ல எங்க ஃபேமிலில கொஞ்ச பேர் சென்னையில தான் இருக்காங்க மெரினா ஆ மெரினா போயிருக்கோ
ஓ உம்
சின்ன வயசுல இந்து அந்த மாரி பழக்க
வேற பீச் எங்கியு போளிங்ளா
வேற பீச்சுன்னா இப்போ எங்க அக்கா ஒருத்தவங்க பாண்டிச்சேரியில இருக்காங்க அங்க போயிருக்கோ
ஓஹோ ஓகே ஓகே உம்
அப்ற டூர்லல்லா போயிருக்கோ நெறைய
ஆ செரி செரி எனக்கும் பீச்னா ரொம்ப புடிக்கும்
ஆ
நானும் சேம் சென்னை ப்ரோ பாண்டிச்சேரியில இருக்கற மெரினா
ம்
ப்ரோ இன்னொன்னு பாண்டிச்சேரியிலயே கிட்டவே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் பத்தடி நடந்து போனா அங்கே பீச்சுங் எங்க ஸ்கூல்ல இந்து போறப்ப போனங்க செம ஜாலியா இருந்தது தூங்கி எழுந்ததுமே பீச் தாங்க
உம்
என்ன கொஞ்சம் பயமா இருந்தது நைட்டு எல்லா எங்கடா எதனா சுனாமி ஏதும் வந்துட போகுது
ஏதோ நம்ம பசங்களோட போனதுனால கொஞ்சோ பய மாவே நா மட்டு போயிருந்தா எப்டினா ம் அதனால
இதுனாலவே அந்த சம்பவத்த மறக்கவே முடியாது
ஆமாங்க அதுவு நைட் ஸ்டே வேறைங்ளா ரெண்டு பே ரெண்டு அது பயந்து பயந்து என்னன்னா இது நடந்தும் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஓட போனோங்கோ
ஆ நல்லா இருஞ்ச்சிங்ளா அது உம்
ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க அது ஓட கடைசியா அதுக்கப்றோ அத பத்தி பிளான்னே போட மாட்டங்க ஸ்கூல்லையே மேனேஜ்மென்ட் அலோ பண்ணாங்க அதனால அதுக்கப்றோ இஷூஸ்ல்லா நட நானு நா இதுக்கப்பறம் கெடையாது அப்டின் சொல்லிட்ட
நீங்க எல்லாரு கேக்க வேண்டி தான
கேட்டேதாங்க இர்க்கோ
ம்
கொஞ்சோ யோசிக்குறாங்க
ம் ம் அப்டி போயிட்டு வந்தா கொஞ்சொ ரிலாக்ஸா இருக்கும் ம் மேம்களு மேம்களுக்குள்ளவு ஒரு இது வரும்ல்ல எல்லாரு ஒன்னா இருக்
அதுல அங்கத போயிதா இ இன்னு பிரச்சனயாருக்கு ஒருத்தர கூப்புட்டு ஒருத்தர கூப்புடாம விட்டுட்டாங்க
ம் ம்
அதனால கூப்புடாம விட்டவங்களுக்கு கொஞ்சோ கோவோ வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு
ம்
எல்லாரையு கூப்பிட்டுருந்தா கூப்புட்டு காலையிலயே அவங்கல்லா ஆறு மணிக்கு மேம்ங்க போயிட்டாங்க பீச்சிக்கு
ம் ம்
முக்கியமான ஆல கூப்புடாமே போயிட்டாங்க
ம் ம்
என்ன பண்ணோ நாங்களு நல்லா தூங்கிட்டோ
ஓ ஹோ
எங்களயு விட்டுட்டாங்க நா மட்டு என்ன பண்ணேங்க நா அய்யோ இவுங்களயு விட்டுட்டு இருக்காங்க போல இருக்குங்ளே அப்டின்னு சொல்லி ட்டு நா போயி தட்டி எழுப்புறங்க அவங்களு அப்பதா தூங்கி எழுறாங்க என்ன எல்லாரு போயிட்டாங்களா அப்பிடின்னு கேக்குறாங்க ஆமாங்க வாங்க போயிட்டாங்க அப்டின்ட்டு நானு சொல்லி சேரி நாங்க போறோ அப்டின்னு சொல்லிட்டு நாங்களு வந்தோக
ம் ம்
எ கூட ரூம்ல ஸ்டே பண்ணவங்க எதுக்கு எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருந்தோங்க எதனே எதா பேசிட்டாங்க எதல்லா சொல்லிட போறாங்க இந்த பேசிட்டே சொல்லிட்டே போறாங்கன்னு போயிட்டே இருந்தாங்க
ம் ஹு
ஆனா அவங்க எங்க கூட ரூம் ஷேர் பண்ணிட்டோ நானு அந்த மேம்மோ
ம் ஹூ
அவங்க அவங்க பொண்ண கூட்டிட்டு வந்தாங்க சி ன்ன பண்ணு நா எங்க ரெண்டு பாப்பாவையு கூட்டிட்டு போனோ என்ன ஆச்சின்னா அந்த பொண்ணுக்கு ஏசி இருந்தாத தூக்கோ வருங்க எங்க வீட்லேயு ஏ சி அ எங்க ரூம்ல தாங்க
ம் ம்
அவங்களு நானு ஒன்னாதா தூங்ணோ ஒரே ரூம்ல தா எங்க ரூம்ல எல்லார்க்குமே ஏ சி இருக்குங்க என்ன விஷயனா எங்க வீட்ல ஏ சி இருந்தா தூக்குமே வராதுங்க குளுறு
ம் ம்
எனக்கு ஒரு கம்ப்ளி எடுத்துட்டு போய் போட்டியுமே குளிர்னா பாருங்க அவ்ளோ
ம் ஓஹோ
நா ஆஃப் பண்ட்டு படுக்குறது அந்த பொண்ணு ஆன் பண்ட்டு படுக்க
ம்
திரும்பி நா போய் ஆஃப் பண்றது அந்த பொண்ணு திரும்பி ஆன் பண்ணிடு நைட் எல் நைட் இதே வேலையா போச்சுங்க
ம் ஹூ
அப்ரோ நா சொல்லியே சொல்லிட்டே நைட்டு மட்டு போடாதமா எனக்கு தூக்கமே வரல குளிறுதுன்னு சொல்லி
ம்
அதுக்கப்ரோ திருப்பி ஆஃப் பண்ணிட்டு செரிங்க மேம் அப்டின்னு சொல்லி
ம்ம்
நைட் தூங்குவோ
ம்
ஆமா அப்றோ நல்லா கொஞ்ச தூங்கணு பஸ்ரீ பயிச்சி
ம்
அ போனதும் நாங்க போனது ரூம் தா தேட்னோமே எல்லா சேஃப்டியா திங்ஸ்ல்லாம் வைக்கணு இல்லைங்ளா ஆமா தூக்கிகிட்டு சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ரூம்ஸ் தேடிட்டுதா போய் வச்சுட்டு பரவால்ல ஒரு ரூம் க்கு ஆயிரத்தி ஐநூறுவா
ஓ ஒன் நைட்டு
ஆமாங்க அப்ப ஆமாங்க ஆமா அதுவு நீங்க உங்க ஃபேமிலியோட போயிட்டு அந்த மாரி பழகுனா தா அது தெரிஞ்சிரு
நேத்தே புக் பண்ணீங்ளா அப்பதா போய் பண்ணீங்ளா
இல்லைங்க முன்னாடியே நாங்க புக் பண்ணிட்டோ ஒரு சிக்ஸ் டேஸ் பிஃபோர் அங்கதா எங்க மேம் ஒருத்தவுங்க அடிக்கடி போவாங்க ஃபேம்லி ஃப்ரெண்ட்ஸோட அந்த டைம்ல அவுங்க நம்பர்ஸ்லா அவுங்க வச்சிருந்த்னால பிஃபோராவே அப்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டோ
உம் உம்
அது மாரி புக் பண்ணிட்டு நாங்க போயிட்டு வந்தோங்க அது ஒரு வீடு மாரி இருக்குங்க மேல அஞ்சு ரூம்ஸ் இருக்கு கீழ அஞ்சு ரூம்ஸ்ங்க
உம் உம்
எங்க பக்கத்து ரூமே டிரைவர் அண்ணாவோட ஃபேமிலியு வந்தாங்க அவருக்கு பசங்க பையன் ஒரு பொண்ணு நைடெல்லா துக்கமே இல்லைங்க ஒரே கத் ஒரே அது குட்டி பசங்க உம்
உம்
புது எடொன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் தூங்கவே இல்ல
உம்
சவுண்டு ஒரே சத்தொங்க கொஞ்ச நல்லா லாக்கு இழுத்து போட்டு ஏசி போட்டப்றந்தாங்க ஆஹா ஏசி இல்ல ஃபேன் போட்ட அப்றம் தாங்க சவுண்டே கேக்காம இருந்தது ஏசி போட்டா சவுண்டு கெட்ரு ஆ ஃபேன் வேர போட்ருவாங்க
ம் ம்
ஏசியு ஃபேனு உன்ன என்னத்துங் ஆவ்றது செம்ம குளுர்து நைட்டு ஃபீவர் வராத கொற ஆயிடுச் நா வேற ஓர நேரா படுத்ட்ருந்தேனுங்கா ஏசி செம்மையா சில்லுனுந்தது
ம் ஒர் சிலருக் ஏசின்னாவே ஒத்துக்காது
ஆமாங்க ஏசியே சுத்தமா